ஹலோ ஆஹ் வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
ஓ கேழ்வரகு தோசை ஆமாங்கா நீங்க
நான் சாப்ட்டு முடிச்சிட்டேன்
சரிங்கா
நான் வந்து கம்பும் தோ
நாங்களுமே அதை செய்வோம் அரிசிமாவோட உளுந்துதானே போட்டு தானே
ஆஹா இல்ல நானு கம்ப வந்து அரைச்சு எடுத்துன்னு வந்து வச்சுப்பேன் தோசை மாவு இருக்கும்ல
ஆன் ஆன்
போட்டு கலக்கி அப்படியே சொல்லுவேன்
ஓ அப்படியா சரி சரி
டைம் கம்பு மாவு மட்டுமே கரைச்சி ஊத்திட்டு சொல்றேன் இன்னைக்கு வந்து அன்இன்டெலிஜபிள் அதனால அதுல உப்பு போட்டு கலக்கி சு
ஏக்கா இதுக்கு என்ன சட்னி அரைப்பீங்க
அன்இன்டெலிஜபிள் சட்னி எனக்கு வேர்கால சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கும்
ஆன் ஆ அது மந்தமா இருக்கு இதுவும் மந்த இது பருப்பு அதுவும் பருப்பு மாதிரி மந்தமா இருக்குக்கா நீங்க சொல்றது தேங்கா சட்னி கார சட்னி நல்லாயிருக்கும்
ஆஹ் இல்ல வேர்கல்ல சட்னி இன்னும் நல்லா இருக்கும்
உம்
தம்பு ஒன்னயே பருப்புப் பாரா
உம்
வா
கம்பு தோசைனா கம்மங் கூழு சாப்பறாங்க அதுதானே
ஆ ஆன் கம்பு தோச இதுவும் இல்ல இதுவும் பருப்பு அதுவும் பருப்பு சொன்னீங்கல்ல
ஆன் இல்ல இதுவும் மண்ணு மாரி இருக் ருக்கும் அதுக்கு போய் வேர்கடலயே மண்ணுமாரி இருக்கும் அது தா கேட்டே மந் சுத்தமா இருக்கும் அதுக்கு சொல்றேன்
உங்க ஊர்ல நீங்க வேர்க்கடலல்லாம் போட் ருப்பீங்களா
இங்க வந்து மஞ்சள் தாங்க ஃபேமஸ் மஞ்சள் கருணக்கெழங்கு சேனக்கெழங்கு வா உம் அதும் வீட்டுல போட்டுருக்குறோம்
ஓ வீட்லயே இருக்
உம் சக்கரவள்ளி கெழங்கு
ஆஹ் சக்கரவள்ளிகெழுங்கா ஆஹ் வீட்ல இந்த இப்ப சீசன்ல சக்கரவள்ளிகெழங்கு வரு
ஆஹ் வருமே கொடி
சக்கரவள்ளிங்க வந்து கொடியா
கொடி
ன்னா சொல்றீங்க அ பூமிக்கடில இருக்காது அது
ஆஹ்ஹ கொடி ஆஹ்ஹ மரமெல்லாங் கெடையாது கொடி
நா நா என்ன கேக்குற சக்கரவள்ளிகெழங்கு பூமிக்குள்ள இருக்குமா
பூமிக்குள்ள தா இருக்கு அந்த கொடி உம் ஆனா கொடி உம் கொடியா வளரு
ஓ செரி செரி இத்வரயு நானு கேள்விப்பட்டதில்ல ஆனா பாத்தது கூட இல்ல
ம் ம் அது பூ மாரி இருக்கூ அந்த எல லீஃப் வந்து பூ மாரி இருக்கூ ஷேப்ல
ஆ
முக்கோணோ மாரி இருக்கூ அந்த ஷேப்பு
ஓ
ம்
நறைய பேரு இந்த பூ மாரினா இந்த ஓ சாணிலா தச்சு தழ்ச்சா வெப் பாங்களே ஒன்னு அதுவா
ஏங்க்கா
சாணிலா தொழ்ச்சி ஒன்னு வெப்பாங்களே ஒரு பூ
ஆஹ அது அது பரங்கி பூ சொல்றீங்ளா
ஆ பூசணிக்கா பூதான அது
மாங்க்கா
அந்த பூ ச அந்தப் அந்த மா
ஆஹ இது வந்து வேறம் மாரி இருக்கூங்கா ம் எப்டி சொல்றதுனா
ஆ
தெரிலவே எப்டி சொல்றதுன் தெர்ல ஆனா வேற மாரிதாருக்கூ
ஓ செரி சரி நீங்க நாட்டு மருந்தல்லா பண்ணுவீங் நாட்டு மருத்துவொல்லா பண்ணுவீங்குளா
ஆ பண்ணுவங்க்கா
பண்ணுவீங்க எதுக்காக நாட்டு மருத்துவோ பண்ணுவீங்க
நீங்க எதுக்காக கேக்குறீங்கன் சொல்லுங்க
இல்ல இப்ப சுகர் இருக்கவுங்க பிபி இருக்கவுங்க அந்த மாரி இல்ல கை கால் முட்டி வர்லலா
கோ ம் அதா சுகர்க்குனா இங்க வந்து கொடை சித்தோ ஒரு பழோ இருக்கு அந்த பழத்த வந்து டெய்லி ஒரு பத்து பழோ சாப்டிங்கன்னா சுகர் வந்து டேப்லெட்டே போடா தேவல்ல அப்டியே கண்ட்ரோல் ஆயி வந்த்ரூ
என்ன பொலா
அ கொட சீத்த மரோன் சொல்லுவாங்க அந்த பழோ வந்து ரெட் கலர்ல இருக்கூ
கொட சீத்த மரமா
கொடசீத்த மரோ ஆ வீடியோ கால்ல கூட காலையில காட் றேங்க உங்கள்கிட்ட அது வந்து அந்த பழத்த பறிச் சி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பழோ பத் அந்த உள்ளு.. குறுன குறுணையா வெத இருக்கோ அது அப்டியே கொஞ்சோ இனிபாதா இருக் பலோ சின்ன சின்னதா இருக்கு அஹ் எழந்த பழொ இருக்குல்லா அந்த ஷேஃப் த்த சோடுதா இருக்கு
ஆஹ்
இப்போதா சாப்பிட்டீங்ளா அப் அப்படியே சொகர்ல சுகர் ரெபல் கண்ட்ரோல் ஆகி வந்துடு
ஓ
நீங்க மாத்தரையே எடுத்துக்
இப்ப அதிகமா சளி இரு சளில்லா பிடிக்குல்ல
ஆ ச நாங்க வந்து துளசி இருக்கலக்கா துளசி செடி வச்சிருக்கே ஒதுண்ணுத்து பச்ச ஓமாளி செடி எல்லா வீட்ல இருக்குது
ஆ
அது வந்து பறிச்சுட்டு சளி இருந்துச்சுன்னா மெளகு வெத்தல அவ அப்றோ வந்து அந்த ஓம வழ் எல அப்றோ தொண்ணூத்தி பச்ச ஓ அத என்னது துணுத்து பச்சு துளசி இதெல்லாமே வந்து ஒரு டம்ளர் ஆ கர்ப்பூரவள்ளி இது வந்து ஒரு டம்லர் தண்ணி ஊத்தி நல்ல சுண்டி பாயில் ஆயி ஒரு கா டம்லர் வரக்க அளவுக்கு நல்லா கொதிஞ்சு ஞ்சு நல்ல பாயில் ஆயி அந்த கலரே வந்து கிரீன் அண்ட் ப்ரவுன் கலர்ல தெரியு அந்த ஷேப் வந்து அந்த கலர் வந்ததுக்கு அப்றோ ஃபில்டர் பண்ணி சக்கர எதுவுமே கொடுவா அப்டியே கொஞ்சோ கஷாயம் மாரி இருக்கோ அப்டியே குச்சீங்கனா சளி எல்லா பழுத்து வெளிய வந்துரு அப்றோ இன்னொர் பெஸ்ட் ஐடியானா தேங்க் எண்ணெய் ல வந்து கொஞ்சோ பச்சைக் கருப் கற்புரோ போட்டு உம் கற்புரோ போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோ போடணு
ஆ காச்சி அப்டியே தடவுணோ தான
அது மஞ்சத்தூள் கொஞ்சோ வேப்பல கொலுந்து துளசி இதுல்லாமே நல்ல நெஞ்சுல வந்து பண்ணிட்டு அதுவோ போட்டால் சளி செரி யூர் அப்டி உங்க கொழந்த புள்ளைகளுக்கு சளி புடிச்சுனா ராமக்கட்டி வந்து நெத்தில தடுவாங்க
நாமகட்டி
ஆ ராம கட்டி கேள்விப்பட்ருக்கிங்ளா
ஆ இந்த புரட்டாசி மாச போடுவாங்கல்ல அந்த நாம கட்டி தான
ஆமாமா அதேதா
ஆ
ஆமாக்கா அதேதாக்கா அதும் போ கூடலா திண்ணுறு வேல வெள்ள துன் திருநீருன்றுக்கு சொல்லுவாங்கல்ல
ஆ
திண்ணீர வந்து தல தண்ணில கொஞ்சு கொழச்சி கொஞ்ச பேஸ்ட் மாரி எடுத்து நெத்திலயு மூக்குல
ஆ தெரியு தெரியு அது மட்டு போட்ருக்காங்க எங்க அம்மா நா பாத்துர்க்க அதுக்கப் அப்று இந்த சொன்னிங்கள பச்சக்கற்ப்பூற அதுவு செஞ்சிருக்காங்க பாத்துட் அதுக்கப்புறொ குப்பமேனி புற்றோ வெறு வய்த்துல உப்பு வச்சு புழிஞ்சு கசக்கி குடுப்பாங்க அப்புறோ குச்சிட்டு பிற்க் வாந்தி வந்துரு
இப்போ அதுவும்மு நீங்க பல் வலினா பல்லு வலினா ஹாஸ்பிட்டுல் போவிங்க செரிங்ளா இங்கெ வந்து அப்புடி கெடையாது ஹாஸ்பிட்டல் அவுளுக் போக மாட்டாங்க பல்லு வலினா என்ன பண்ணுவாங்னா அந்த அதுக்குன்னு ஒரு தல இருக்குதுக்கா அது வந்து பறிச்ட்டு வந்து கன்னத்துல எந்த எடத்துல வலி இருக்கோ அந் எடத்துல நல்லா அழுத் த்தி தேப்பாங்க அதுலருந்து அந்த பல்லுல இருந்த புலுவெல்லா அந்த கன்னத்து வழியா வெளிய வந்துரு
கன்னத்து வழியா வந்து ருமா
கன்னத்து வழியா வெளிய வரு அப்படியே கண் குளிர பாக்கலா
என்னா சொல்றிங்க
த்த சொல்றே சத்தியமா சொல்றே எங்க வீட்டுக்காருக்கு ரொ அய்யு நெஜந்தா வீட்டுக்கு வருக்கு பல்லு கண்ணத்துல தெ கண்ணத்துல வச் ச்சு நல்லா பழுக்க தேப்பாங்க அ அந்த வலிய மட்டு கொஞ்சொ தாங்கி க்கணு அதுக்கு மேல ஓ லைஃப்ல பல்லுவலியே வராது
இந்த வாயிலருக்க புழு வந்து எப்டி மேல வரூ ஓட்டப்போட்டு வருமா
அது எப்டி வருன்னே தெரியாது அது அவங்ளுக்கு தா தெரியு நா பாத்துருக்கே நானு இவரு வீடியோ ஓட எடுத்து வச்சிரு வீடியோ ஓட் காட்ர பாரு உங்களுக்கு
ஆஹா இல்ல பு கண்ணு சி சாரி ஓட் டப்போட்டு வருமா கேக்குறே
ஆத் இது எப்டி வருன் தெரிலக்கா நானு இவருக்கு நா நம்பல இவர் வந்து நா நம்பல அப்போ கூட ஏ வீட்டுக்காருக்கு ரொம் அவர் வேர் ந ஊரா நான் இந்த ஊரா இங்க வந்து இருக்குறனால ஒரு நாள் பல்லுவலி பல்லுவலின் சொல்லிட் என்னப்பு ஆஸ்பித்திரி போறோ மாத் த்ர போடும்போ சரியா போயிருது மறுபடி பல்லுவலி வந்துரும் மறுபடியு ஒரு அக்காட்ட சொல்லி கூட்டிட்டு போயி அந்த அக்கா வந்து வெறு வயித்துல காலைல வந்து எது சாப்டகூடாத் டீ காபி தண்ணி எதுமே குடிக்காம வெறு வயித்துல காலைல எப்ப எந்திரிக்கோ மூஞ்சி கை கால்மட்டு கழுவிட்டு போயி அந்த எந்த எடத்து த வலி இருக்கோ அந்த எடத்துல வந்து ரொம்ப அழுத்தி தேப்பாங்க அந்த வலிய மட்டு அந்த கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கோணு
அதுக்குனு ஆளுருக்காங்க
ஆஹ் அதுக்குன்னு ஒரு அக்கா இருக்குறாங்க அவங்ககிட்ட போய் தேய்சன்னா பல்லுவலியே ஒ லைஃப்ல வராதுன்னு வச்சுக்கோம பக்கத்து பல்லுவா இருந்தாலு அந்த லூருக்க புழுவெல்லா வெளிய வந்துரு
அந்த எலப்பேர் என்னத்
அந்த எலப் பேர்தாக்கா தெர்ல அது அவங்களுக்கு தான் தெரியு நமக்கு தெரியாது கேட்டாலு சொல்ல மாட்டேக்குறாங்க
ஓ
ஒனக்கு எதுக்கு அப்பிடின்பாங்க அதுக்கு அம்பது ருவா தே ஒரு ஆளுக் தேக்கிறதுக்கு ஆஹ்
ஓ பரவாயில்லையே
கா என்ன ஆஸ்பத்திரி போனீங்கன்னா கண்டிப்பா ஐநூறு இல்லாம வர முடியுமா
ஆஹ் இந்த கை கால் முது வலிக்கலாம் என்ன சொல்விங்களா
ஆஹ் ஆஹ் கை கால் முது உம் வலிக்கு வலிக்கிங்களா என்ன கை கால் வலினா
ஏ எதுனா வேல செஞ்சா கை கால் முதுல்லா வலிக்குல்ல அது எதுக்காக வலிக்கு து அதுக்க எதுன்ன பண்ணா செரியாயிடுன்னு சொல்லுவாங்கல்ல
அது வந்து எனக்கு அதுமே தெரிலக்கா அது வந்து பெரிவிங் சொல்லுவாங்க இந்த எண்ணெய் வாங்கி வெச்சிக்க மூலிக எண்ணெ இந்த கொல்லிமல போகும்போது மூலிக எண்ணெ ஒண்ணு குடுத்தாங்க அத காட்டி வந்து கொஞ்சும் மயிலான் மயிலான சூட்ல வந்து ஒ ஒரு கரண்டியில ஊத்தி லைட்டா வெது வெதுப்பாந்த சூட்ல வந்து தேய்ச்சுட்டு படுத்தா செரியாயிரு அந்த மூலிக எண்ணெதா வெச்சுருக்க நானு அதுக்கு என்னென்ன போட்டு காய்ச்சி வெச்சிருக்காங்கன் தெர்ல அனா ஆஹ் ஆம்மாக்கா அது ரொம்ப ஹீல்ஸ் எரியா
ஓ சில பேரு சித்தர்கல்லா அதுல நடப்
ஆஹ் அங்கு சித்தர்கள்லெல்லா நெறைய பேர் ஐயோ ஒடம்பே மாறுது சித்திர்கள்ளா நெறைய பேர் எங்கு கொலதெய் கோயிலே கொல்லிமலதா
ஓஹ்
ஆவ் எங்கு வீட்டுக்காரு ஊரு கொலதெய் கோயிலு கொல்லிமலதா எங்குளுக்கு கொலதெய்வ கோயில் கொல்லிமலதா அதுனால வந்து நாங்க அடிக்கடிக் அங்க போவோம்
வாடுத்த இதுல தொடந்து பேசுவோ இத பத்தியே
கண்டிப்பாக்கா நன்றி வணக்கம்